க்கு ஆ கேக் குதுங்க
ம் உ உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங்கா தா இருக்கு நானுவு ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட பேசுன ஒருத்தங்க கிட்ட பேசும்போது மட்டு எப்டினா இப்போ என்ன சொல்றது அந்த ஒரு வைப் கிடைக்கும்ல நம்து ஆ நமக்கு அந்த வைப் கெடைக்கு போன்ல அந்த வைப் கிடைக்கும்போது இதுக்குன்னே தா நா எல்லாருக்கிட்டையு கேட்டுட்டே இருந்தே பரவால்ல
சேரி செரிங்க சொல்லுங்க
ஆ நா எங்க சொல்லி என்ன சொல்லிட்டுருந்தே சிஸ்டர் ஆ ஆ கூடயே இருந்து பாப் ப்பாங்கள்ள அவங்களுக்கெல்லாமே தெ நம்ம நம்ம வந்து அ இனிமே அந்த ஒரு இதுக்குள்ளயே போ கூடாது அப்டின்ற மாரி ஒரு தாட் இருக்கும் பட் அதை எல்லாத்தையு உடைச்சி தள்ற மாரி ஒரு ஒரு நமக்கொரு எனர்ஜி கெடைக்கு
ஆமா ஆனாஆ எப்வுமே மே உங்களுக்கு ஒரு பேட் சிச்சுவேஷன் நடக்கும் போதோ இல்ல ஏதாவது கெட்டது நடக்கும் போது நீங்க எ ஞாபகோ வச்சிக்குங்க எல்லாத்தையுமே க நந்து வருவோ லைஃப் வந்து எப் ப்டினா ஒரு வட்டம் மாரிதா நம்ம ஏ எத வந் ஏ எதையுமே நம்ம ஒரு எடத்துல நிக்க முடியாது ஓடிட்டே தான் இருப்பே அப்போ பாசிங் கிளவுட்சுதான் அதை நீங்க ஒரு கட்டடோ தாண்டி அது வருமோ அப்போ அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா அத தாண்டி வரும்போ அந்த எல்லாத்தையுமே உடை இந்த மாரி ரொம்ப அழகான மெமரிஸ் லாம் கிடைக்கும் அப்பரோ ரொம்போ அழகான பெஸ்ட் டா வந்து எல்லாமே நடக்கோ அனால அதவே நம்ம நின்னரு கூடாது தப்பான முடிவ எடுத்துட கூடாது அதா அது மட்டும் கெடையாது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு
உம் கரெக்ட் சிஸ்டர் அதான் நா எப்பயுமே கடவுள் கிட்ட கிட்ட வந்து வேண்றது இதுதான் அந்த டைம்லயுமே சரி நான் எப்பயுமே கடவுள் கிட்ட வேன்றறது எனக்கு ஒரு விஷயம் நல்லதா இருந்தா அதை மட்டும் என் கூட வை எது கெட்டதா இருந்தாலும் அதை என்கிட்ட இருந்து எடுத்துரு அப்படின்னுதான் நான் அப்பையில இருந்துே வேண்டுவேன்
உம் எல்லாருமே இத வேண்டுவாங்க ஆனா வந்து எப்போ உண்மையே அது நடக்காதுங்க என்னைக்காவது ஒரு நாள் கெட்ட ஏதோ நடக்கும் ஆனா அதை தாங்குற அளவுக்கு நமக்கு அந்த மனசு வந்து இருக்கணும் என்னன்னா இப்படி ஆயிருச் செரி ஓகேனு சொல்லி ஒடஞ்சுற கூட ஏன்னா நம்ம வாழ் இருக்கு கின்றத நம்மள மட்டும் வந்து சார்ந்து கிடையாது கல்யாணம் ஆகுரவரை- க்கியோ நமக்காக எத்தனை எத்தனையோ வந்து சேக்ரிபைஸ் பண்ண நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்க அப்டின்றது வந்து அவங்களுக்காக மட்டும் தான் அது வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டான பர்சன் கணவணா அமைஞ்சுட்டா அப்பா அம்மா வந்து நமக்கு அதுக்காக எவ்ளோ எழந்தாங்களோ அதுக்கு மேல வந்து ஒரு கணவன் வந்து பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பருவம் அடந்த கப்பற அதனால நமக்கு நறைய தேவைகள் தேவைப்படுது மூத் ஸ்விங்ஸ் நிறைய இரு இரு ஹார்மோன்ஸ் ரொம்ப இதா வேல அது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி ஒருத்தவங்க நமக்காக பொறுத்து போறாங்கன்னா அந்த தங்கத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லா வந்துட்டு நம்ம சண்டை போடுறது பிரிஞ்சிடலா அப்படின்னு சொல்ற அது விட்டு போறது இந்த மாரிலா பண்ணா கூடாது இவ்வளதானே திருப்பி உட்காந்து பேசக் பாருங்களே அது நடந்தது கூட நம்ம மனசுல ஞாபகமே இருக்காது
நிறைய கத்துக்குறேன் சி்ஸ்டர் உங்ககிட்ட
ஆமா நானுஎன் ஹஸ்பண்டு சண்ட போடுவோம் அப்ப நா யோசிப்பேன் நம்ம கடைசியா எதுக்குடா சண்ட ஓட்டோ கெடை சார் நம்ப பேசலாமே நியூ ஞாபகமே வராது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட் மெமரீஸ் இருக்குலேயா யஅது எல்லாமே அத மற முச்சிடும்
கரெக்ட் நாங்களுமே இப்பஇப்ப ஏதாவது ஒரு சேட்டுல கூட ஒரு எதாவது ஒரு சண்ட வந்துச்சுன்னா நானே காலையில எதுக்காக என்ன சண்ட வந்துச்சு அப்படின்றது இதுவரைக்கும் நாங்கள் அவ்வளோ பெரிய சண்டைலாம் போட்டதே கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி மறந்துருவோ அந்த மாதிரி எங்களுக்கு எப்பவுமே சண்டை அப்படின்றது வந்தது கிடையா ஏன்னா இப்போ எப்படின்னா எனக்கு தெரியாம எதுவும் இப்ப அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாம நான் பண்ண மாட்டேன் இப்போ என்னோட அக்கௌண்ட இப்ப நான் ஏதாவது ஆன்லைன்ல யூஸ் பண்ணேனா அந்த அக்கௌண்ட் அவங்க கையில இருக்கும் அவங்களோட அக்கௌண்ட் என் கையில இருக்கும் அவங்கள மோஸ்ட் ஆஃப் நான் தான் ஆக்சிஸ் பண்ணுவே
ஹும்ஹு ஆமாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியோ
மறைவுன்றது இருக்காது அதா அதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுமே கிடையாது இப் அவங்களுக்கு எதனா ஸ்டோரி வைக்கணும்னா கூட அதை நான் தான் வைப்பேன் சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கென்ன ஸ்டோரி வெக்குனா கூட அத நா தா வெக்கணோ அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு ஒரு விஷியத்தையோ என்கிட்ட கேட்டு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப புடி நம்பகிட்ட வந்து ஒருத்தவங்க இவ்ளோ சஜஷன் கேட்குறாங்களே நம்ப சொன்னாதா அத செய்யிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பி இதெல்லாம் வந்து
ம்
டூ தௌசண்ட் டவெண்டி ஃபோர் அது வந்தல இருந்துதா அதுக்கப்புறம்தா லைஃபே எல்லாமே சேஞ்ச் ஆச்சு.
இப்போ அந்த அழகாதா இருக்கு கொழந்த பொறக்கும்போது அது கொஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸா கூட மாறு ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம வந் தி டேக்கிள் பண்ணி வரணு அந்த நேரத்துல நம்ம உக்காந்து பேசுனோ எனக் கு இதெல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு இந்த விஷியோமெல்லா பாதி ஹெல்ப் பண்ணுங்க பாதி பண்ணி குடுங்க என்னால முடியில அப்டின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணி தருவாங்க இப்ப நானு ஏ அ ஜாயின் ஃபேமிலிதா இருந்தாலு நானு என் ஹஸ்பண்டு வ ந்து வேலைய பிரிச்சுக்குவோ அதிகமா ஒரு நாள் சமைக்கிறோன்னா அந்த நாள் வந்து ட்டு சாப்ட்டு பாத்தனா எல்லாத்தையு என் ஹஸ் பண்ட்தா கொண்டு போய் வைக்கணு. வீடு கூட்டி விட்டரணு பெட்டு வந்து ரெடி பண்ணி குடு த்தரணு எல்லா ஒதறி நீட்டா கூட்டி குடுத்து நமக்கு விரி ச்சு வச்சிருந்தா நமக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல அப்பா இதெல்லா முடிச்சுட்டு வந்து படு க்லாமே அப்டின்னு அப்ப அதுல ஒரு லவ் இருக்குல்ல நமக்காக பண்றாங்க அப்டின்ற மாதிரி அந்த ஒர்க்க நாங்க பிரிச்சுக்கிட்டோ டெய்லியு தூங்கும் போது அவர்தா விரிச்சு குடுக்கணு தூங்கி எந்திரிச்சதுக்குப்புறோ மடிச்சு வை க்கணு இது ஒரு பெரிய வேல இல்ல ஆனா நமக்காக ஒருத்தங்க பண் றாங்கல்ல நம்ம அத ஞாபக வெச் ச்சு அது ஒரு வேலன்னு நம் ம பண்ண வேணால்ல அந்த மாதிரி ஈக்வலா நம்ம வேலய நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னா நெறைய சண்டைகள் வந்து வராது
ம் நெறைய உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குறே நானு உங்க வாய்ஸு நல்லா இருக்கு சிஸ்டர். ஆமா அந்த தமிழ வந்து நல்லா பேசுறீங்க அந்த தமிழ நாங்கல்லா சம்டைம்ஸ் பேசும்போது தமிழ சொதப்பி பேசுவோ
ஆஹா
ழ வந்து அந்த வேர்டிங்ஸ்லா நல்லா இருக்கு நெஜமாவே நல்லாருக்கு
ஓ இந்த இந்த வேலைய நா ஒரு வருஷமா பண்ணிட்ருக்கேங்க. பேசி பேசி பேசி இப்ப ரொம்ப பேச ஆர
அஹ்ஹா அப்படியா அதா எனக்கு அப்டியே தெரியுது உங்களோட வாய் ஸு அப்டி கிளியரா அந்த தமிழ் அந்த டங்டுவிஸ்ட் எல்லா இல்லாம அப்டியே அழகா பேசறீங்க.
நீங்களு பாருங்க ஆறு மாச கழிச்சு நீங்களு என்ன விட அழகா பேசு
அப்ப மேபி கண்டிப்பா நடக்குன்னு நெனைக்கறே
யா கண்ணிட்ருக் கோல்ல
ம்
ம் இப்டி நெறைய மனிதர்கள சந்திப்பீங்க நெறைய சுவாரஸ்யமான கதைகள கேப்பீங்க வாழ்க்கைல எவ்ளோ கஷ் டோ இருக்கு எவ்ளோ அழகான விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்குவீங்க
உங்க ஊரோட ஸ்லாங் வந்து இவ்ளோ தமிழ் அழகா இருக்கும் போல அப்டின்னு நெனச்சே
இல்ல எங்க ஊர்ல இருக்கு றவங்களு இப்பிடிதா பேசுவாங்க ஆ நா ஆமா நாங்க வந்து ப்ளைன்ஸ் கெடையாது நா ங்க வந்து மலைவாழ் மக்கள் அதனால நாங்க இப்பிடி நிறு த்தி பொறுமையாதா பேசுவோ இங்க இருக்குறவங்கல்லா ம டமடமடமடன்னு பேசி ருவாங்க அது சில சமயோ புரியாது
ஆ ஆமா நாங்கல்லா வ ந்து இங்க வந்து பாண்டிச்சேரின்னு வச்சுக்கோங்களே ஏ அ அங்க வந்து நாங்க எப்டி வேண்ணா எங்க ஸ்லாங்ல நாங்க பேசிப்போ வளவளன்னு நீங்க வந்து அ அப்டி எனக்கு வந்து ஒரு மாரி புதுசா இருக்கு நீங்க பேசறது அழகா இருக்கு அந்த தமிழே. அதுக்காகவே நா பாத்து பாத் தீங்ளா நா எத்தன வாட்டி உங்களுக்கு கால் பண்றன்னு அந்த வாய்ஸ் நல்லாருக்கு அப்டியே கேட்டுட்டே இருக்கலாம் போல யாரோ ராகம் பாட்ற மாரியே இருக்கு. ம்
என்ன அந்த மாதிரி நெறைய விஷயங்கள சந்திப் பீங்க இப்பதா உங்க லை ஃபே ஸ்டார்ட் ஆயிருக்கு
ம் ம்
சேரிங்க
அப்பறோ சிஸ்டர் ம் எல்லாருமே நல்லா இரு க்காங்க
நீங்க வீட்ல இருந்து வேலைக்கு போ போறீங்ளா இல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கீங்ளா?
இல்ல சிஸ்டர் வீட்ல இருந்துதா போறோ இப்ப நா சொன்னேல்ல வீட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்தா
ஓகே சேரி சேரிங்க உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இரு
ஆமா ஆமா சிஸ்டர் ம் ஆமா
எல்லா மறை க்கிறீங்க எவ்ளோ பொய் சொல்ணுல்ல
அ ஆமா சிஸ்டர் அதல்லா ஒரு கஷ்டமான விஷ்யந்தா
ஆ ஆ ம் ஒத்துக்குவாங்களா ஆனா
ஆ ஆமா ஒத்துப்பாங்க சிஸ்
நீங்க ஒரே பொண்ணா?
இல்ல இல்ல நானு அக்கா இருக்காங்க அதுக்கப்றோ நானு ரெண்டு பொண்ணுக சிஸ்டர்
ஓ நாங்களு ரெண்டு பொண்ணுகதா அண்ட் எனக்கு ரெண்டு பொண்ணுகதா
பொண்ணு உங்ளுக்கு ரெண்டு பொண்ணா?
ஆமா நானு ஜி ஹெச் போகும்போ அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க யோகோ டாக்ட்ரு அவங்க நல்லா பேசுவாங்க எப்ப போனாலு நாங்க உக்காந்து அர மண் நேரோ அவங்ககிட்ட பேசித்தாதான அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பொண்ணுங்க எனக்கு ரெண்டு பொண்ணுங்க உங்க அப்பா அம்மாக் கு நீங்க ரெண்டு பொண்ணுங்க உனக்கு ரெண்டு பொண்ணுங்கன்னு
அப்போ உங்க அக்காவுக்கு உங்க அக்காவுக்கு
இல்ல ஏ நான்தா அ க்கா தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகல ஆமா ஆமா அவளுக்காவது பைய பொற க்கட்டு
ம் ஆமா ஆஹ
ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல எப்பிடி இருக்கு எப்பிடி வளருவாங்க என்ன ஏதுன்னெல்லா
ம் ம் ஆமா
சேரி உங்க அக்காக்கு கொழந்தைங்க இருக்கா?
இல்ல இல்ல இன்னு அக்காக்கு மேரேஜ் ஆகல இந்த இயர் எண்டு அந்த மாரி ஆகு
ஓ சேரி சேரி என் தங்கச்சிக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளாற மேரேஜ் பண்ணணுந்
ம் ம்மா எல்லாரும் அ ப்படிதா சொல்றாங்க ஏன்னா இயர் எண்டுல ஏதாவது நல்ல வருஷ நல்ல நாள் இருக்கு நெனைக்கிறே இருக்குன்னு நா நெனைக்கிறே.
அப்பிடி கெடையாது வயசு ஆயிட்டு போகுதல்ல?
ம் ஹும் அப்பிடியா?
ஆமா இன்னியொரு பொண்ணு இருக்காங்க அதனால இந்த வருஷத்துக்குள்ளார முடிச்சுட்டா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல அவளுக்கு பண்ணலான்ற ஒரு எண்ணம்ல இருக்கோ நல்ல நாள்லா கெடையாது
இல்ல நா எப்டி நெனைச்சேன்னா சில மா மாசோ எல்லா சொல்வாங்கல்ல நல்ல மாசோ இருக்கு அப்டில்லா அந்த மாரி இருக்குமோன்னு நெனைச்சே ம் ம் ம் அந்த மாரி இருக்குமோ அதனாலதா இயர் எண்டுன் சொல்றாங்களோன்னு நெனைச்சே
ஆ ஹா சேரி சேரிங்க உங்க அக்கா சமைப்பாங்களா
அக் அக்காவா அவங்க ஓரளவுக்கு தா சிஸ்டர் சமைப்பாங்க இப் இப்போ அம்மா தா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே ஒரு பெரிய ஆலமரம் மாரி அவங்க தா வந்து இது சமை நாங்க சமைப்போம் நாங்க எப்டின்னா சமைக்கிறதுக்கு போனாலுமே அம்மா வந்து நா சமைச்சுக்கிறேன் அப்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சொதப்பி விட்டுருவாங்க அக்கா நானுமே நா ஆனா சமைப்பேன் எப்டின்னா இந்த சண்டே ஆச்சுன்னா பிரியாணி பிரியாணி செய்றது சிக்ஸ்டி பைவ் செய் இந்த மாரி நமக்கு பிடிக்கும்ல ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அந்த மாரி ஆ ஆ அதெல்லா இன்ட்ரஸ்ட் யா போய் சீக்கிரமா நா செய் அதுவுமே ஒரு நாள் ஒரு சண்டே நா சிக்ஸ்டி பைவ் செய்யலன்னா நல்லா இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க அக்கா செஞ்சுட்டாங்கனா அ அம்மா வந்து உன்னே நா என்ன ரெ சிபி போடுவேன் அந்த ரெசிபிய சொல்லு அப்டின்ற மாதிரி மாரி கேப்பாங்க
ம் ம் சேரி சேரி
நம்ம நாலு கால் பேசிருக்கோமா மூணு காலா
இல்லங்க பாத்தா தா தெரியும் நம்ம திருப்பியும் பேசலா நேரமும் முடிஞ்சிருச்சு
ஓகே ஓகே சிஸ் டர் நா கால் பண்ணவா நீங்க பண்றீங்களா
இல்லங்க நா இப்ப போய் சமைக் கனும் சமைச்சுலா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமா அ என்னா கொழந்தைங்கெல்லா ஊட்டி படுக்க வச்சுட்டு வேலை முடிஞ்சிடும் அப்
ம் நா எப்பயுமே ஃப்ரீதா நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப சொல்லுங்க
சேரிங்க சேரி சேரி வச்சர்றேன் பாய்